ஹலோ
ஹ ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க இன்னைக்கி காலைல ஒரே மழ ஒரு
ஆ வந்
செம மழ தூறிட்டே இருந்த்ச்சா இன்னைக்கி வேற ஸ்கூல் லீவ் விட்ருவாங்கன் நெனச்சே
ம்
ஆனா ஸ்கூல் லீவே விடல எட்டு மணிக்கு ஸ்கூல் பஸ் வரு நா ஏழு மணி வரையு லீவ் இருக்கு லீவ் இருக்கு ந னச்சி வெறு அரிசி மட்டு வச்சுட்டே
அ
அப்றோ பார்த்தா லீவே சொல்லல அப்றோ கடகடன்னு
அப்டியா இஸ்கூலுங்களா இன்னைக் பசங்களுக்கு இந்தா லீவ் வுட்ருக்காங்க
இங்க மழங்க நல்ல மழ இங் மட்டு லீவே விடமாட் றாங்க ஒரு ஏழு ஏழ்ர வரயுமே நல்ல மழங்க
ம்
அதுக்கப்றோ பாத்தா மழ இல்ல ஒன்னு இல்ல
ம்ம் சரிங்க
ம் அங்க எப்டி இருக்க
இங்கயு மழ வரமார்தா இருக்கு தவர மழ எல்லா சுத்தமா இல்ல
ம்
இங்கு மழ எல்லா சுத்தமா இல்ல
ச்சு துணி மட்டு காஞ்சா போதுன்னு கடகடன்னு துணி வேலய முடிச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டே
ம்
அப்டியே மேக மூட்டமாக இருந்ச்சு லைட்டா வெயில் அடிச்சிச்சு அப்பறோ காத்து ஜிலு ஜிலனு ஆரம்பிச்சிருச்சி
ம்
என்னா காத்து
ஆமா ஆமா காத்தடிக்க தவிர மழ இங்க இல்ல மழை வர மாரி இருக்குது காலைல இருந்தே கிளைமேட்டு் ம் மழ வர்ர மார் ரொம்ப அப்டிதா இருக்கு கிளைமேட்லா சரிண்டு இப்பதா நானு ஃப்ரெண்டு எல்லாமே இங்க சாப்ட்டோ
என்ன சாப்ட்டீங்க
சாதோ அவரக்கா சாம்பாரு நூக்கல் கூட்டு அப்புறோ அப்பளோ ஆமா நூக்குல் எல்லாத்லயு நம்ம கூட்டு செய்வோ எந்த காய்கறி கெடைக்தோ அது வச்சு கூட்டு செய்வோ
நூக்கல்ல நானு க்கு போடுவே வெஜிடபிள் சாத்துக்கு போடுவே கிச்சடிக்கு போடுவே ஆனா நூக்கல்ல கூட்டா சூப்பர்
அந்த மாரி பண்ணுவோ நாங்க நல்லா இருக்கு ஆமா காய் எல்லா எப்டி பண்றமோ அதே போலதா நூக் நூக்குல சிறுசா கட் பண்ணி அது போட்ருவோ ம் ம் அப்ப நம்ம எப்டி கூட்டு செய்வோமோ அதே போல தா அதே போல பாசி பருப்பு எத்துட்டு சின்ன வெங்காயோ
ஆ
ஆ தக்காளி பூண்டு பச்ச மெளகா எல்லா ஒண்ணா போட்டு வேக வச்சிட்டு அப்பறோ தாளிக்கும் போது கொஞ்ச சின்ன வெங்காயோ தக்காளி போட்டு எண்ணெ ஊத்தி கடுகு
நா வந்து கூட்டுன்னாலே மூணு பருப்பு எடுப்பே கூட்டுன்ற பேருக்கு ஏத்த மாரி துவரம் பருப்பு கடலப் பருப்பு
அதா போடுவோ அதா டேஸ்ட்ன்னு
ஆ நானு கூட்டுனாலே மூணுத்தையு கூட்டி விட்ருவே கடலப் பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சோ பாசிப்பருப்பு கொஞ்சோன்னு
ம் ம் நாங்க அப்டி இல்ல இது மா ஒரு இந்த பருப்பு போட்டாதா உங்களுக்கு டேஸ்ட்டா ஆககுதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு அந்த மாரி செய்வோ
ஆ கடலப் கூட்டுனாலே கடலப் பருப்பு
அங்க நாங்க கூட்டுன்னா பாசிப்பருப்புதா நெறையா யூஸ் பண்றது
நல்ல விஷ்யோ ம்
அவ்ளதா நாளைக்கி சண்டே மீன்தா எடுக்கணு
மீன் மீன் இல்லன்னா ஒரு சிக்கனு
ம் அதா அதா நாங்க அந்த மீன் எடுதோம்னா சிக்கன் எடுக்க மாட்டோ ஏதாது ஒரு அய்ட்டம்தா எடுப்போ
ஆ ஆ ஆ
ம் ம்
நாங்க எடுப்போ ஆனா அளவு இதுலயு கம்மி அதுலயு கம்மி அந்த மாரிதா எடுப்போ
ம் ம்
ம் ரெண்டு நெறையால்லா எடுக்க மாட்டோ
ம் ம்
அந்த மாரி இப்ப ஒரு பெரிய மீன் எடுத்தோன்னா ஆ சொல்லுங்க சொல்லுங்க
பூ இது நீங்க மீன பத்தி பேசின்னுருந்தீங்களா இப்போ
ஆமா ஆமா
ம் ம் இங்க வந்து எல்லா ஒன்னா செய்ய முடியாது நாங்க சிக்கனு செய்யணு திரும்பி அதுவு சாப்ர்றதுக்கு ஆள் இல்லல்ல ஏதாவது எல் லோஇதனோ ஒண்ணு செஞ்சே ஒன்னே சாப்ட்க்குவாங்க இப்போ சிக்கன் செஞ்சா அதே சாப்ட்ருவாங்க மீன் அப்டியே நின்று
அதா நீங்க நெறைய பண்றீங்கல்ல நாங்க நெறைய கிலோ கணக்குல எடுக்க மாட்டோ நாங்க ஒரு அர கிலோ
ம் ம்
இந்த நானூறு
இங்க மேக்சிமம் ஒரு கிலோக்கு மேலதா எடுக்குறதே
ஆ அப்பன்னா அதுவே உங்களுக்கு கரெக்ட்டா போயிடு
ம் அதே மூணு வேள வரு அதுக்கு எங்க நாத்தனார் வீட்டான்ட வந்துடோம்னா மூணு கிலோ எடுக்கு எல்லா வேல் செய்ற நாங்க ஃப்ரெண்டுங்க எல்லா வந்துருவாங்க எல்லா சாப்பற்ற வரைக்கு அந்த மாரி
கரெக்ட்டு எத்தின் மணிக்கு சாப்புடுவீங்க மூணு மணி நால் மணி ஆயிடுமா
ஆ ஒரு நாங்களே காலில லேட்டா சாப்தால இப்ப மூணு மணிக்கு மேல தா சாப்
எப் சேரி நீ எப்டி எல்லார்க் கு கொழம்பு செய்வி கொழம்பு ஃப்ரை எல்லாருக்கு செய்ணுமா
ஆமா ம் செஞ்சிருவே அது இங்க வேல செய்ற அக்காக்கு இருந்துதுனா வேல செய்ற அக்காகுறாங்க சமையல் செய்ற அக்கா
ஆ
ஊ கூட மாட நின்னு எல்லா ஆள்க் கொஞ்சோ கொஞ்சோ செய்வோ
ஓ நாத்தனார் அக்காவு நாத்தனார் அவுங்களு செய்வாங்களா
ஆஹா அவுங்க வீட்லதா வேல செய்ற அக்காவுங்கிறாங்க
அதனால நாத்தனார் செய் மாட்டாங்க
ஆ அவுங்க வந்து காய் இல்ல வங்காயோ அதுலா அர்த்தருவாங்கோ அவுங்குளு செய்வாங்கோ காய்லா அர்த்தருவாங்கோ வெங்காய்ல அர்த்தருவாங்கோ
ஆ
அந்த மார் செய்வாங்க அவுங்கோ அந்த அக்கா வந்து அடுப்புல ஏத்தி எரக்கர்து சாதோ வடிக்கர்து ரசோ வெடிக்கர்து காஃபி வெக்குதுன்னு அந்த மாரி எதா செஞ்சிட்டே இருக்குவாங்க
ஆ அவுங்களுக்கு இது போர் அடிக்காது கடுப்பாகாது
அந்த அக்காங்களுக்கா
அ ஆ
இல்லல்ல அவுங்க செஞ்சி பழக்கந்தான எதுனா வேல செஞ்சினே இருந்தத்தா அப்டி வேல இல்னா மேல போய் நாய் குளிக்க வெக்கர்து இங்க சின்
ஆ
அந்த நாய குளிக்க வெக்கர்து அது இதுன் செஞ்சிட்டே இருக்குவாங்க
ஆமாம்மா அவுங்க உண்மையால்மே அந்த காலத்துல நல்ல உடல் உலைப்பு இருந்சி நோய் கம்மி
ஆமா
இந்த காலத்துல உடல் உலைப்பு இல்ல நோய் ஜாஸ்தி
ஆமாம்மா
சு எல்லா சுகருன்றாங்க பி
எனுக்கே முப்பத்ரெண்டு வயிஸ்ல பி பி வந்துச்சு கல்யாண ஆயிட்டோன்னே
கல்யாணாயிருச்சு பி பி வந்துச்சின்றீங்க
ஆமா நம்போ வீட்ல ஜாலியா இந்து பலக்கம் ஆயிச்சா
ஆ
அது கொஞ்சோ அதுக்கப்பறோ ம் செரின்ட்டு ஒ ஒரு வீட்டுக் வந்தா அது நம்ப வீடு இந்தா அந்த மாரி நம்பக்கு தெரியாது ம் அந்த மாரி கொஞ்சோ இந்த வீட்டுக்கு வந்தேனே கொஞ்ச டென்ஷன்னு பி பி இதெல்லா வந்துச்சு எனக்
எல்லா வந்துர்ச்சு
ம்
இதெப்டி ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்ல இப்ப பி பி போயிருச்சா நோ ஓ
ஆமா
ம்
அது ரொம்போ டார்ச்சல் பண்ணி அந்த மாரில்லாம் பண்ட்டாங்க பாரு
ஆ ஆமா இப்ப நெறைய நீங்க வேல செய்ற மாரி இருக்கும் சமையல்லாம் ந
ஆன் ஆமா செய்துவும் பார் ப்ரச்சனை இல்ல நம்ம கீழேயே உக்காணக்கந்தான் ப்ரச்சனை எங்கள்து மேல ரூமு
ஓ
நா கீழேயே இருக்குணும் அந்த மாரி
சேர் செரி செரி செரி ம் ம் நல்ல விஷ்யோ ரொம்ப நல்ல விஷ்யோ சாப்பாடுல்லாம் ஒன்னாதா செய்ணுமா கீழே
அ
சாப்பாடு இப்போ செய்யுணுன்னா
சாப்பாடு நா செய்றது நா செஞ்சடுவேன் எனக்கு ப்ரச்சனைய இல்ல சமையல் செய்றதுலா
இல்ல இல்ல அது தனியா செஞ்சுப்பீங்களா கீழ செய்ணுமா
இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல தனியா நாங்க எங்களுக்கு த தனியா செஞ்சுக்கோங்க ரெண்டு பேரு நாங்க செஞ்சா செய்வோம் இல்லை நாத்தனார் வீட்டுக்கு தான் அங்க வந்துருவாங்க எங்க வீட்டு எடுத்துன் வந்துருவாங்க
நல்ல விஷ்யம் நாத்தனா நல்லா சமைப்பாங்களா
அவ்ங்க சமைக்க மாட்டாங்க வேல செய்ற அக்காதா இருக்காங்கள்ள அவங்களுக்கு வந்து அவ்ளோ வராது
ஆ ஆ ஆ சேர் பரவாயில்ல சமைக்க தெரியலனா கூட பரவால சோறு வருதுல நம்மளுக்கு
அந்த ம் அந்த மாரில்லா எதிர் பாக்றதுல இங்க டார்ச்சர் பண்ணி எனக் கூட்டுன்னு வந்துருவாங்க
சேரி சேரி அக்கா அக்காவா அவங்ளுக்கு தங்கச்சியா
யார் அவங்க தங்கச்சி
அ தங்கச்சி வீட்டுக்கு வாங்க போலாம் போலாம்னு கூட் போய்டுவாங்களா
ம் வா அங்கயே போயிடலாம் இல்ல ஓன் ரெண்டு பேர் உனக்கு மட்டுன்தா செய்ய போறே அப்டின்னுவாங்க ஒண்ணா தா அங்கயு கொஞ்சோ நெறைய செஞ்சிக்குவேன் என்னைக்கோ ஒரு வார்த்துக்கு ஒரு வாட்டி தா அங்க போவோ
அவங்க நல்லா பேசுவாங்களா
நான் ரொம்ப யார்டியு பேசமாட்டேன் பேசுவோம் ஆனா என்னன்ன என்ன அவ்ளோ தா வந்து வருவோம் வேல செய்ற அக்கா இருக்காங்க அவங்ககிட்டல்லா பேசிட்டு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஈவினிங் போல இன்நேரத்துக்கு கிளம்பிடுோம்
அவ்ளோதா நீங்க சூப்பரா செய்வீங்கனா எந்த டிஷ் பத்தி சொல்லுவீங்க
சூப்பரா செய்யவேன்னா எல்லாமே செய்வேன் வெஜிடபிள் ரைஸம் நல்லா செய்வேன் பிரியாணியும் நல்லா செய்வேன் ஆனா ம் எதுமே நா செஞ்ச சாம்பார் அவரக்கா சாம்பார் வச்சா கூட என் வீட்டுக்காரர்க்கு அதா புடிக்குன்னுவாங்க நல்லா இருக்கு சாம்பார் டேஸ்ட்டா
அ பரவாயில்லைய நூக்கள்ல்ல கூட்டு வச்சிருக்கறீங்களே இதுதா நா புது தடவையா கேள்விப்பட்டு
இல்ல நல்லா இருக்கும் அது கூட மூக்கல்ல கூட்டு சவுசவு கூட்டு அதெல்லா கூ
சௌசௌ வச்சிருக்க சொரக்
சவ் சவ்ள குடிச்சுக்வோம் ம் நூக்கல் கூட சரி வேஸ்ட் ஆவுதேன் தா இன்ன கூட்டு வெஸ்ட்டோனா சாப்ட்ரு
வாழப்பூல கூட கூட்டு வச்சிரு
ஆ வாழப்பூல கூட கூட்டு வச்சிருக்கோ எனக்கு வாழப்பூன்னா ரொம்ப புடிக்கும் வாழப்பூல வட செய்ற்து கூட்டு செய்ற்து சிக்ஸ் ஸ்ட்டிபை போட்றது அந்த மாரிலா ம் பொரியலும் புடிக்கும் அந்த பொரியல்ல முட்ட போட்டோம்னா இன்னு சூப்பரா இருக்கும் தெரியுங்ளா தேங்கா பதிலு முட்ட போட்டீங்ன்னா பசங்ளுக்கு கு த்தின்னா வாழப்பூனே தெரியாது முட்டன் சாப்ட்டுக்குவாங்க ம் நம்ப எப்டி வாழப்பூ பொரியல் பண்றமோ அதே மாரி பண்ட்டு முட்ட போட்டுன் பாரு பசங்க அவ்ளோ இதுவா சாப்டுவாங்க முட்டன்ட்டு
சேர் சேரி நா ட்ரை பண்ணி பாக்குறே
தெரியாது ம் ம்
நா ட்ரை பண்ற
ம் ம் ட்ரை பண்ணுங்க
ம் முட்டய போட்டு ஒடச்சு ஊத்து பெரட்டி குடுத்துர்ற நா இதுல முட்ட போடுவ முருங்க கீரயில முட்ட போடுவ
அ அதுலயும் போல்லா முருங்க கீரையிலே வாழப்பூ முட்ட மூணயு சேக்கறாங்க அது தெரியங்ளா நல்லா இருக்கும் அதுவு முருங்கப்பூல வாழப்பூவும் சிறுசா கட் பண்ணி போட்றாங்க முட்டயும்‌ போட்டுறாங்கோ
முருங்கப்பூல இல்லை முருங்கப்பூல முட் ட போட்டு தருவோம்
அ அ அ
அது ரொம்ப நல்லது
ம் ம் ம்
நீங்க எப்டி ரத்தோலா செய்வீங்ளா ரத்தோ போட்
அ ரத்தோ ஒரு வாட்டி இங்க செஞ்சுக்கிறோ
அ அ
இங்க இவுங்க நாத் த்தனார் வீட்டுக்கார் வாயின் வந்துருவ்ங்க அப்போ இங்க எங் வீட்டுக்காரு அவ்ளோ காய்ல எழுந்து போ மாட்டாங்க கடைக்குல்லா இப்ப ஒருவாட்டி இங்க நானு எங்க ஃப்ரெண்டு் கீதால்லா இருக்கும் போது எங்க நாத்தனார் வீட் இங்க வந்துருந்தாங்க அப்ப நாங்க நா தா செஞ்சு ட்ரை பண்ணி குட்த்த நல்லா இருக்குனாங்க எல்லா அதுலயும் முட்ட போட்ட நல்லா இருக்குனாங்க ம் ம்
நாங்களுமே கறி கடைக்கு போற்துன்னா காய்ல சீக்கிரம் போய்டுவோ ஏன்னா அதுக்கப்புறோ கூட்டோ வந்துருமா ஃரெஷ்ஷா எதுவு இருக்காதா
ம் ம்
இப்போ நாங்க மீனுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே நெறைய நேரோ நிக் க்கணு அதுக்கு சீக்கரோ போய்ட்டோனா சீக்கிர வந்துல்லால
ம் ம் ம்
ஆ சீக்கிரோ கெளம்பிடுவோ கொஞ்ச ஞாயி்த்துகெழம அதும் கொஞ்சோ குஷ் சோம்பற்த்தனமா தா இருக்கும் இருந்தாலு அவர் வாபோலா டைம்மாச்சு சீக்கிர கூட்ட வந்துரும் வீணா போ
போயிடுவோ மீன் கடைக்கு நாங்க தா மோஸ்ட்லி போவோ அவுங்க மீன் கடைக்கு யாரு போ மாட்டாங்க நானு எங்க ஹஸ்பண்டாது எங்க ஹஸ்பண்ட் என்ன கூப்டாம போமாட்டாங்க மீன் கடைக்கி ஏனா நாந்தா பாத்னா மீன் ஒன் பாத்து வாங்குவன்ட்டு
ஆமாமா ஆமா
செரிங்க நமபுளுக்கான நேர முடிஞ்சது நம்ப அட்த்த கால்ல கண்டிப்பா பேச்லாங்க நன்றிங்க
பேசுலா பேச்லா
செரிங்க நன்றிங்க